ஹலோ என்ன பண்றீங்க
நானா படுத்துட்டு இருக்கே
எப்டி இருக்கீங்க
நானா நல்லா இருக்கே
சாப்டீங்ளா
இல்ல நீங்க
சாப்ட்டே சாப்ட்டே
என்னா சாப்ட்டீங்க
சாப்பாட் ரசம்
ம்
ம்
இல்ல
சேரி எதாச்சி கேம் வெளாட்லாமா
வெளாட்லாங்க தமிழ்ல இருக்கணு செரியா தமிழ் ரொம்ப புடிக்கும் அதுனாலதா ம்
தமிழ்னா நம்பர் வச்சுக்கலா நம்பர்
ஆ நம்பர் வச்சுக்கலா ஆ ஓகேங்க
ம் நெனச்சிட்டீங்களா நீங்க
ம் நா வந்து ஆ நெனச்சுக்கிட்ட
நானு நெனச்சுக்கிட்ட
செரிங்க ஒங்க நம்பர் அம்பதா
ஆ
அம்பதா ஒங்க நம்பர் அம்பது அம்பது செரிங்க அப்ற நீங்க கேளுங்க
ஆ இப்போ நாங்க ஹையர் லோயஸ்ட்டு சொல்றோல அது வந்து அதிகம் கம்மி சொல்லலாமா
ஆ ஓகே அதிகம் கம்மி ஆ சொல்லுங்க
ம் செரி நீங்க எனக் கேட்டீங்னா அம்பது அது வந்து அதிகம்
ஆமா அதிகம்
ஒங்க நம்பர் வந்து ஆ நாப்பதா
எங்க நா தாங்க ஒங்க கிட்ட கேட்ட அம்பது அதிகமா கம்மியானு நீங்க தா சொல்லணும்
சொல்லிட்டேனே நா
அதிகமா அம்பது ஒங்களுக்கு
ஆ அது சொல்லிதா ஒங்களுக்கு கேக்குற
செரி நீங்க
செரி ஒங்க நம்பர் வந்து அம் நாப்பதா நாப்பது
இல்லங்க அதிகம்
அதிகம்மா
ம் செரிங்க ஒங்க நம்பர் வந்து நாப்பத்தஞ்சாங்க
அதிகம் ஒங்க நம்பர் வந்து முப்பதா.
இல்லங்க அதிகம் ஒங்க நம்பர் நாப்பதாங்க
அதிகம் ஒங்க நம்பர் இருபதா
இல்லங்க அதிகம் ஒங்க நம்பர் ஒன்னாங்க
ரொம்ப கம்மி
ரொம்ப கம்மியா செரிங்க
ஒங்க நம்பர் வந்து பதினஞ்சா
பதினஞ்சி கம்மிங்க
கம்மி செரி
அ ஒங்க நம்பர் மொத்தோ முப்பத்தஞ்சாங்க ஆ அதிகமா அதிகமா அது செரிங்க சொல்லுங்க
ஒங்க நம்பர் வந்து பதினாறா
இல்லங்க கம்மிங்க
செரிங்க கேளுங்க
உ ஒங்க நம்பர் வந்து இருவதாங்க
அதிகம் சாரி கம்மிங்க கம்மி
கம்மியா செரிங்க
ஒங்க நம்பர் வந்து பதி னேலா
இல்லேங்க கம்மிங்க செரி உங்க நம்பர் வந்து இருவத்தி ரெண்டாங்க இருவத்தி ரெண்டு கம்மியா செரிங்க கேளுங்க
ஒங்க ஒங்க நம்பர் வந்து பதினெட்டா
ஆமாங்க
செரி சி இருவத் திஎட்டு
இருவத்தி எட்டா ஓ செரிங்க செரிங்க இருவத்தி எட்டு பதினெட்டு ஐயோ மிஸு பண்ணிட்டனே செரி மறுபடியு மறுபடியு நெனச்சுட்டீங்களா
இருங்க நா நெனைக்கிறே உ உ உ ஆம்
இன்னார்டிங்க நெனச்சுட்டீங்களா ஆ நா நெனச்சுட்டேங்க கேளுங்க நீங்க நீங்களே சொல்லுங்க
ம் உங்க நம்பர் வந்து அம்பதா
அம்பது அதிகோங்க
ஓகே நீங்க
ம் நா வந்து ஒங்க நம்பர் அம்பதா
அதிகம்
அதிகமா
ஆமா ம் உங்க நம்பர் வந்து நாப்பதா
இல்லங்க கம்மிங்க
கம்மி
உங்க நம்பர் உங்க நம்பர் நாப்பதா
அதிகம்
ஓ அதிகமா செரிங்க செரிங்க
நா கேட்டதே கேளுங்க உஷாரா செரியா ம் ம் நீங்க உங்க நம்பர் வந்து அ முப் பத்தி அஞ்சா
இல்லங்க கம்மிங்க உங்க நம்பர் வந்து முப்பதாங்க
அத் அதிகம் அதிகம் அதிகம் சாரி கம்மிங்க கம்மிங்க
கம்மியா முப்பது செரிங்க சொல்லுங்க
ஒங்க ஒங்க நம்பர் வந்து ஆ ம் முப்பத் இருவத்தி அஞ்சா
இல்லங்க கம்மி உங்க நம்பர் முப்பத்தஞ்சா
கம்மி
கம்மியா செரிங்க
உங்க நம்பர் வந்து, ம் ஆ உங்க நம்பரு நீங்க இருங்க உங்க
இல்லங்க இல்லங்க ரொம்ப கம்மி
ரொம்ப கம்மியா
ஆமா, சேரி உங்க நம்பர் வந்து நாப்பதா
ஐயோ அதிகம், உங்க நம்பர் வந்து ஆ நாப்பத்தி எட்டா
இல்ல அதிகம், உங்க நம்பர் முப்பத்தி எட்டா
ஆஹாங்க அதிகம்
அதிகமா சேரிங்க
உங்க நம்பர் வந்து ஆ முப்பத்தி ஒன்னா
இல்ல கம்மி உங்க நம்பர் முப்பத்தி ஏழா
ஆ அதிகம், என்ன சொன்னீங்க?
முப்பத்தி ஏழு
ஆமா கரெக்ட்டு
கரெக்டா
ஆமா முப்பத்தி ஏழுதான சொன்னீங்க ஆமா ஆமாமா, உங்க நம்பரு
ங்க ஏ நம்பர் வந்து நாப்பத்
ம் சேரி நெக்ஸ்ட் ஆ ஆ யோசி யோசிக்கோங்க
யோசிக்கனுமா யோசிக் கினுமா ஆ யோசிச்சிட்ட ம், உங்க நம்பர் வந்து பதினஞ்சா
என்னது பதினஞ்சா ஒரு ஒ அதிகம் அதிகம் பதினஞ்சுதான சொன்னீங்க, கம்மி, கம்மி, கம்மி, கம் கம்மி பதினஞ்சு கம்மி சரியா அ இருவதா
இல்லங்க இல்லங்க கம்மி கம்மி கம்மி சேரி உங்க நம்பர் வந்து இருவத்தஞ்சா இருவத்தஞ்சா
இருவத்தி
அஞ்சு
அதிகம் உங்க நம்பர் வந்து முப்பதா
முப்பது கம்மிங்க சேரி உங்க நம்பர் வந்து இருவதா
முப்பது கம்மியா
ஆமா ஆமா சேரி உங்க நம்பர் இருவதா
ஆ
இருவதா உங்க நம்பர்
கம்மி, உங்க நம்பர் வந்து நாப்பதா
இல்ல கத்திக்கு செரி உங்க நம்பர் வந்து இருவத்தி ரெண்டா
ஆமா
உ ஆமா என்னங்க இவ்ளோ சீக்ரோ சொல்ட்டீங்க
இருவத்தி ரெண்டு தா எங்க அக்காவோட பொண்ணு பேர்து டே டேட்
ம் ஓக்கேங்க ஓக்கேங்க
செரி இப்போ வந்து
முப்பத்தி ஏழு
செரி சிரிக்காதீங்க நானு ரெண்டு வாட்டி வின் ஆனே
அந்த நம்பர் தா நீங்க நெனச்சீங்கள்ள போன வாட்டி அதே நம்பர்தா முப்பத்தி ஏழு
பஸ்டு வந்து ஆ கண்ட்ரி நேம் அதா இப்போ யு எஸ் ஏ அம்ரிக்கா கேரளா டெல்லி அந்த மாரி ஓக்கேவா
அந்த மாரில்லா வேணாங்க செரி விடுங்க கொஞ்சோ நார்மலா பேசலா என்ன சாப்ட்டீங்க இன்னிக்கு என்ன சாப்ட்டீங்க
எத்தன வாட்டி அந்த கொஸ்டின கேப்பீங்க ரசோ சாப்பாடு சொன்னேன்ல தொட்டுக்க கறி சொன்னேன்ல ஆ ஸ்டாடிங் கால் பண்ணேல அப்பவே சொல்லிட்டே நா
அப்பிடியா செரி சரி நாளைக்கு எங்கயாவது போறதா இருக்கீங்களா வெளிய கிளிய
என்ன கேட்டீங்க
நாளைக்கு எங்கேயாவது வெளிய போறீங்களா
நாளிக்கு
ஆமா நாளைக்குதா எதுக்குங்க
இல்லங்க காலேஜ் மட்டுந்தா போனு
அப்டியாங்க செரிங்க செரிங்க காலேஜ்ல என்ன படிக்கிறீங்க
நா வந்து ஃபைனல் இயர்
நீங்க அப்படியா பைனல் இயர்ங்க என்ன குரூப் எடுத்து படிக்கிறீங்க
நா பி ஏ எக்கனாமிக்ஸ்
ஓ அப்டியாங்க செரிங்க செரிங்க உ ரொம்ப பிடிக்குமா உங்குளுக்கு செரிங்க நேரோ முடிஞ்சிருச்சு தூங்க போலா
செரிங்க
ம்